ஹலோ கேக்குதா என்ன பண்றீங்க எல்லாரு
இதாதா இருக்கோ இப்பதா சித்தி வந்துச்சு பேசிட்டிருந்தோ நீ என்ன ஆ எனக்கு டைம் முடிஞ்சிருச்சு போல
தெரியில
அதா அதா
உம்
என்ன சாப்பாடு இன்னைக்கு சாப்டியா காலேயில
சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சா
ஆ சாப்டோ நீ என்ன சாப்ட
நா வந்து ஓட்ஸ் சாப்ட
ஆஹ் நங்க இ தேங்கா சட்னி வச்சு இது இட்லிச்ச சாப்ட்டான்
அதது இன்னும் விடலையா அவனுக்கு
நேத்தானே வந்துச்சு மறுபடியும் நேத்து வந்துச்சு நைட்டு
ஆஹ
அது பரவாயில்லைங்கிறேன் காய்சதான் இருக்கு தரேன் ஆஹ் அதான் இன்னைக்கு கால போய் அங்கே டாக்டர்ிட்ட காமிக்க போணுச்சு டாக்டர் இல்லையா அப்புறம் துண்ணூறு மந்திருக்க துண்ணூறு மந்துருச்சு நிறைய திருஷ்டியா இருக்கு அப்படின்னு சொன்னா
ம்
இதுவே தங்கச்சை நான் போட்டுக்கிட்டே தெரிஞ்சதுனால தான் திஷ்டியா இருக்குன்னு சொல்லி கலல அம்மா திட்டி தெரிஞ்சச்சைனா கழுட்ட வாங்கிச்ச எனக்கு நீ தாண்டா முக்கிய அது போஓட்டதுல இருந்து உனக்கு முடியல இது எதுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன் கல்லட்டி வைடா அப்படின்னு சொல்லி திட்டி கழட்டி வாங்கி வச்சிருச்சு இப்பதான் ஒரு மாத்திர போட்டோடனே காய்ச்ச விட்டுச்சு
சரி சரி ஆஹ அதுக்கரி ந கடக்குத
அ அத அவரு திரிஷ்டின் சொல்லிப்புட்டாரு அம்மா சும்மாவே இது பண்ணு அதுல திருஷ்டின் சொல் ட்டாரு
கலட்டி வைக்க சொன்னாரு வெள்ளிச் செயின செய்ய குடுத்துருந்தாங்க இன்னு வரலையா
அது என்னன்னு தெரியல நா கேட்கணு இப்பதா மாத்தரப்போட்டோன கொஞ்சோ பரவால்ல அரஞ்ச்சு கெளம்பிட்டே கடைக்கி
செரி அப்பா வீட்டுக்கா
வெயில்ல போயிட்டு வந்துட்டு ட்டு மழ வெற பெஞ்சிருச்சு நேத்து லேசா அதுல வந்து நீ நிக்காம நனஞ்சிக்கிட்டே வந்துருக்கே அதா அது சரியான வெயில்ல அலஞ்சதுக் கு ஒடனே குளிர்ச்சியா தண்ணிப்பட்டதுக்கு காய்ச்சல களப்பி உட்டுருச்சு அப்படி பண்ண கூடாதுல்ல
கிளைமேட்டு ஒடனே சேஞ்சானதுல இதுவாயிட்டு போல
அதா அதா புது மழ தண்ணி அவனக்கு ஆவ்
மத்தியானோ என்ன சாப்பாடு
மத்தியானத்துக்கு வத்த குழம்பு வச்சிருக்கு அம்மா வத்த குழம்பு முட்ட ஆம்லெட்டும் அதா செஞ்சு வெச்சிருக்கு அ என்ன குழம்பு சொன்ன
முட்ட கிரேவி
அ முட்
முட்ட கிரேவி செஞ்சு சூப்பராருந் எ கொஞ்சோ எனக்கு போ
ஓ ஓ ஓ அங்கே தண்ணி தொட்டில குளிக்க வான்னு சொல்லி கூப்ட்டிச்சிக நா காலையிலயே குளிச்ட்டே சளி வேற புடிச்சிருக்குது எனக்கு அத இல்ல காலேயில எனக் கேட்டே நா வரவா இன்னைக்கி போறேலான்னு கேட்டே கால்ல கரண்ட் இல்ல அப்பதிக்கி இன்னைக்கி ஷட்டவுன்னு சொன்னுச்சா அண்ணை இன்னைக்கி ஷட்டவுனு அ கரண்ட் இருக்காது நெனைச்சோ சேரின் நா என்ன பண்ண சேரி அப்பற நீக் இங்க வராது மூணு மணிக்கு தானே வரு சாய்ந்தரோ தா வரு நம்ம குளிச்சிருவோம்னு சொல்லிட்டு நா குளிச்சுட்டு வர்றே கரண்டு வந்துருச்சு அட போங்கப்பா அட போங்கப்பா நீங்களு உங்க தண்ணி தேடியா அப்படின்ட்டு வந்துட்டே குனிச்சிட்டு நா வல்லே சொல்லிட்டு ஆ
நா இனி செவ்வா கிழம கால அப்டி தலைக்கு மதியோ போ
ஆ அதுதே ம் எங்க வீட்லதா யாரு இன்னு ஃபோன் பண்ணலல
ம் ஒரு வார பாரு இரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரோ எதுவு பேசாம ஒன்னைய கூட்டிட்டு போய் எல்லாரையு கூட்டிட்டு போயி கட்டாயப்படுத்தல ஸ் ப்ராப்ளம் ட்ரை என்ன பா நம்ம ஐயாவ நாக்கப்புடுங்ர மாரி நாலு கேள்வி கேட்டாதா சரி ஆகு
ம்
செரி உச்சி
அ இது சொன்னா அவுக கேக்க மாட்டாங்க யார கூப்ட்டுப்பா பேச வச்சு சொல்ல சொல் றதுங்கேக்ற
யாரு
ம் ஏ மாமியா அ ஏ மா மியாத அது கேக்குது மிச்சதுக்லா ம ட்டு உனங்க வேணுங்கிறதெல்லா மட்டு செஞ்சுக்ற கேக்குறாக அ
ம் மாமாவுமே இவ்ளோ மண்டகனமா இருக்க கூடாது மாசோ ஸ்டார்ட் ஆனா என்ன வந்துச்ச
அது வந்து என்ன நெனைக்குதுன்னா கேக்காதுன்னே நெனைக்குது அது எப்டி ல எனக்கு ஒன்னுமே புரியல நம்மதா தப்பா எது செய்றோமா
கேக்காதுனுன் அவுக தப்பு அவுங்க மேல தப்பு கேட்காதுன்னு அவுங்கதா நெனச்சுக்றா அதா டாக்ட்ரு சொல்லி க்காரு எதுனாலு பண்ணுங்க எதுனாலு சாப்டுங்கனு அப்ரோ என்ன ஒரு தடவ சாப் ட்டு முயற்சி செஞ்சு பாத்தால நம்மளு ம்
அப்படிங்றதுலே முடிவா இருக்கே அது எப்டி அப்லாம இ கூ
அதல்லா இல்ல முயற்சி செஞ்சு பாக்ளதுல ஒன்னூ தப்பு கெடையாத்
அதுதா
ஓ மூணு மாசோ ஓ முயற்சி பண்ணி பாருங்க அப்பவூ செட்டாகுலன்னா உங்கள யாருப்ப கேக்க போறா தொலஞ்சு போகட்டூ விட போறோ
அந்த
முயற்சியோட பண் முயற்சி கூட பண்ணாமருந்தா என்ன அர் ஸ்டஃப்
ம்
நா வானத்துல
எல்லா ஒன்னூ சொல்லல யாருமே எதுமே சொல்லல அதா க்யமான நேரோ வரும்போது யாரூ எதூமே சொல்ல சும்மா சும்மா பேசுங்க ஹி ஹி ம்
ஏ இந்த ஒரு வாரோ பாருங்கன்னா அடுத்த வாரோ அப் பாவ கூட்டிகிட்டு போயிரு அப்பா நீங் அம்மா தம்பி எல்லாம்
ஆ
அப்பதா செரி வரூ இல்லனா
ம்
ஐயா போய் நாக்கு பிடிக்கிறமா நாலு கேள்வி கேக்க சொன்னே
அந்த
மைண்ட்ஸ பாத்துட்டு இருப்ப ஆ சேந்துருக் அது செரியா வரூ நெஜமா தா சொல்றே எல்லாரையூ கூட்டு வச்சு ப என்னால்லே முடிலயே கல்யாணோ ஆயி பத்து வருஷோ பதனஞ்சு வருஷோ ஆப்போது இப்போமே சொல்னா அவரு ஜெய்க்கமாட்டாருன் நெனப் பேச்சா அது கேட்டு சொல்லே நெஜமா தா சொல்றே
ம்
ஆத்தர வந்து உந்திங்க சாப்டு பாத்தா தானே தெரியூ இப்பவே முடியாது வேணா விடுனு என்ன அர்த்தோ உங்களுக்கு நீங்க பேரம்பேத்தி எடுக்கணூனு ஆசல்லையா அப்டின்னு ஐயா அவ நல்லா ஏறு ஏறுன் ஏறுனா அங்கதா தெரியூ
இல்ல டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு சரியானுச்சுன்னா என்ன ஒண்ணு வாகலாம்
அதா
அந்த மாரி யோசிக்கவே மாட்டடா அது ஒ மாமா மேலதா தக்காயல தப்பு இவுகள எல்லா சொல்லி தப்ப கடையாது ஏ இந்த வயசுலயு இவ்வளவு ஒரு டெக்னாலஜிலயு இது ஏ இப்புடியே சொல்லிக்கிட்டே இருக்குங்கறத எனக்கு இதுதா யோசனையாவே இருக்கு இது இவ்வளவு
அது வந்து மன அழுத்தத்துல இருக்குக்கா மனம் அழிதோ டிப்ரஷன் அது நமக்கு முடி ஹையவே ஆகாது அப்டிங்கிற ஒரு பிரிவுல வந்து மைண்ட் செட் வந்ட்டுக்கு அது தப்பு அது வந்து டாக்ட்ரே கேட்ட ஃபீல் வந்து கூட்டி போனு சவுத்ளைன் பண்ணனு எல்லா சரிதா பாக்கணு
அது கூட்டிட்டு போனா அந்த சனிய அதுக்கு நேரவே இது சரியா வராதுன் சொல்லிடுச்சு
யாரு இது ஆஷா அந்த ஹொம்யோபதி பாத்யே அதுவா யாரு
அந்த சனிலயே சரியா வராது அதுதா ப்ப ஏ ப்ரச்சனையே நம்மளுக்கு நேரம் சர் ஜேல அன்னைக்கி அத வந்து புரிய வைக்கணும் அவங்க காசுக் காக அந்த மாரி சொல்றாங்க நம்ம சாப்ட்டாதா ஸ் சரியாவ டோ அப்புடின் நம்ம சொல்லி புரிய வைக்கணு ம்
ஆமா அப்புடி புரிய வச்சுதா கூட்டிட்டு போணுங்குறேன்
அதா அதா உங்க வீட்ல என்ன பண்றாங்க
இந்தா எல்லா இருக்காக இந்த அடுத்த வாரம் தீபா வருதுன்னு சொல்லிட்டுருந்தாங்னா என் நாத்தனா வருது
அ அ
என்னது ஒண்ணும் கேக்கல
அவுங்க அப்பத்தாவயுங் கூட்டிட் டு வருது போல
ஆடேங்கப்பா ஆ போட்டு போவுனே பாடாப்படுத்துறதுக்கு
எ மாமியா வந்து என்ன பண்ணுது இப்ப இன்னையில இருந்து ஆரம்பிச்சிச்சு எனக்கு கால் வலிக்குது எனக்கு ரொம்ப முடியல அப்டின்னு ஆரம்பிச்சிட்டாளுக இவுளுக தொல்ல தாங்க முடியல இதுல வேற நா அதா ன்ன ஒரு வார நா எங்க வீட்டுக்கு வேனா போயிட்டு வரேன் சொல்ட்ட எ வீட்டுக்காரர்ட்ட ம் ம் அது என்ன கரெட்டா உங்க அம்மாக்கு வரு இந்த மாரி யாராத் வரம்போது ஆ யாராது வரும் போது கால்வலி கேட்டே
ம்
எனக்கெதுமே வே நீங்க எந்ரிக்கவே இல்ல காலைலே கால்வலிக்கல
உம்
இது எடுத்துகிட்டு வந்தெ
ம்
காக எல்லாரு
ஒலகமே நடிப்
நேத்து வந்து நேத்து வந்து ஒடனே வந்து சொல்லி அது மைண்ட இவங் வந்துட்டா பூஜைக்கு வராங்க பூஜை வராத என்னனாலா முடியாது கால் வலிக்கிது
அதுக்கு அதுக்கு அது பிரச்சன போல மக சொன்னா பரவால்ல அப்டின்ட்டு
அதா இதுக் கு வந்து முடியாம ஆகுது நடிக்க ஆரம்பிச்டாங்க
அவுங்களுக்கு அந்த பிரச்சன
அதுக்கு வந்து அவுங்க மாமியா வந்தா பிரச்சன எனக்கு ஏ மாமியா இல் இப்டி பிரச்சன வருது
இல்ல வர்றது ஓ மக தானே அட லூசே செரி இருந்தா கால் வருதுந்தா கூப்புற இரு
ஆஹ்